ஹலோ என்னமா எப்டி இருக்க
ஆஹ் நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆஹ் நல்லா இருக்க
இல்லமா பொண்ணு கல்யாணம் ஒரே பொண்ணு பிஸி ஆஹ் பொண்ண பாக்க போ ஆஹ் வற பர்ச்சஸ் அப்டி இப்டின்னு ஒரே வேலைதாம்மா என்னா பண்றது கல்யாண கல்யாணம்னாளே அப்டித்தானே
உனக்கு நைட் ஷிப்ட்டா டே ஷிப்ட் தனி ஒர்க் பண்ணுறதுல்லா
நா நானா நா இப்ப லீவ் எடுத்துட்டே
இது ஓகே யா இல்லா நா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ என்னமோ அதுக் இது தா கேட்டே
இல்லல்ல கல்யாணத்துக்காக லீவ் எடுத்தே ஏ பொண்ணு கல்யாண்
சேரி இல்லமா எதுக்கு போன் அதென்னா இந்த ஆன்லைன்ல இது எந்த ட்ரான்ஸகிரிப்டின் அப்டின்னு சொல்லி வருது இந்த கேப்சர் ஜாப் மாரி சும்மா பார்ட் டைம் சும்மாதானே இருக்கோ வீட்டுல அந்த மாரி ஏதாவது பண்ணலாமா அப்டின்னு சொல்லிட்டு அது அப்டியாது ஓகேவா பண்ணலாமா இல்ல ரொம்ப ரிஸ்கியா
இல்ல இல்ல இப் ப நெறைய இது வந் து ஹவுஸ் ஒய்ஃபு இவங்கலா வந்து பண்றாங்க அஹ் நெறைய பேர் பண்றாங்கன் தா கேள்விப்பட்ட அ நல்லாதா நல்லாதாருக்கு அப்படின் சொன்னாங்க எனக்கு டைம் இல்ல டைம் இல்லாததுனால நா அதெல்லா பண்றதில்ல நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அஹ் ஒன்னு பிரச்சன இல்ல நீ வேணா ட்ரை பண்ணிப்பாரு
செரிளா அஹ் அந்த கம்பனி வந்து நம்மளுடைய ஆதாரு அதெல்லா சப்மிட் பண்ண சொ சொன்னாங்க அப்பறம் பேங்க் கு டீட்டெய்ல்ஸ்லா சப்மிட் பண்ண சொல்றாங்க அதுலா ஓகேவா குடுக்கலாமா பேமெண்ட்டுக்காக அப்டின்னு சொல்றாங்க
இல்ல அது போய்ட்டு இந்த இதுல சோசியல் மீடியா ல்லா இருக்குல்ல அதுல பொய்ட்டு பாரு இந்த ரே வ்யூலா போட்ருப்பாங்கல்ல
ம் ம்
அந்த மாரி போய் பாரு எப்டி ரேவ்யூ எப்டி இருக்கு என்ன கமண்ட்ஸு இதெல்லா குடுத்துருக்காங்கன்ட்டு போய் செக் பண்ணிப்பாரு ஏன்னா தெரியாத ஒரு விஷயத் துல போய்ட்டு நம்ம ஏன்னா இப்ப நம்ம இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லா குடுக்கறது வந்து அவ்ளோ ரிஸ்க்கு இல்ல
ம் ஆமா அது தா செரி நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான என்ன பண்ணிட்டுருக்க ஆச்சிரியம்மா கிட்ட கேப்போ அது பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்புறோ அப்புறோ நம்ம போய் ரிஸ்குல மாட்டிக்கின மாரி ஆயி
ஆமா ஆமா பர்சனல் டீட்டெய்ல் ஆக்சுவலா வந்து நம்ம எதுமே யாருக்குமே வந்து குடுக்கக் கூடாது சொல்லவு சொல்லவு கூடாது சப்போஸ் அவுங்க எதாது அது ரீசன் கேப்பாங்க ஆ அதெல்லா வந்து இது பண்ணாத
ம்
யா இருந்துச்சுன்னா நாலு பேர்க் கிட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன் பண்ணு இல்ல நா நா கூட பண்றன்ல ந்த மாரி வேணா ஒனக்கு அத எப் டி பண்றதுன் வேணா ஒனக்கு சொல்லிக் குடுக்ற
செரி ஓகே எனக்கு லிங்க்கு அனுப்பு அத நா பாக்குற எப்டி இருக்குன்ட்டு ஏன்னா ஒரு டூ த்ரீ ஆர்ஸ் வந்து ஆ ஒரு லன்ச்சுக்கு அப்பறோ வந்து கொஞ்சோ ஃப்ரீயா இருப்போ செரி எதோ ஏதாது ஒரு டைம்ல எதாது பார்ட் டைம் ஒர்க் மாரி ஏதாது பண்ணலா அப்டின்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா ஓக்கே எனக்கு வெளில போய் பண்ணல்லா முடியாது
ஆமா அது கஷ்டோ வீட்ல பெரியவங்கள பாக்கணு சமைக்கணு நெறையா ஒர்க் எல்லா இருக்கு உம்
அதாலா முடியாது அதுக்கு தா செரி எதுக்கோ ஆஹ் நம்ம நலம் விரும்பிக்கிட்ட கேட்டுக்கலா
ஆஹ் ச இல்லல்ல நா எப்பவுமே எல்லாருக்கு வந் ந்து நா அதுல எறங்கி பாத் துட்டு தா சொல்லுவ ஏனா இப்ப நம்ம ஒரு இதுல ஒருத்தவங்கள போய்ட்டு நம்ம மாட்டி விட்டுட்டு அதுக்கப்பறோ எதோ கொஞ்சோ கொஞ்சோ சேத்து வச்ச காசும் போயிருச்சுன்னா
உம் உம் செரி ஓகேமா தேங்க்யூ இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ஸு நீய சொன்னியே அந்த லிங்க் அனுப்பு ஓக்கேவா அது வேணா நா வந்து ட்ரை பண்ணி பாக்கற அது எப்டி இருக்குன்‌ சொல்ட்டு அது ட்ரைனிங் க்ரைனிங் ஏதாவ்து குடுப்பாங்ளா
ஆம்மா நம்மளுக்கெது அது குரூப் மாரி நறைய க்ரூப்ஸ் இருக்கோ அதுல வந்து இப்ப அவுங்க ஒனக் கென்ன டவுட் இருக்கோ அதெல்லா கேட்டீனா அவுங்க சொல்லுவாங்க இப்ப நா பண்ற ஒர்க்லையு அப்டிதா ஏதாவ்து டவுட்டுன்னா நம்ம குரூப்லே கேட்டுக்குலா ஏனா ப்ப ஒன்ன மாரி பல பேருக்கு அந்த டவு டு இருக்கு
ம்
அப்ப அது வந்து எல்லாருக்குமே அவுங்களுக்கு க்ளியர் ஆகு இல்லையா அ தனி ஆ, தனிப்பட்ட மொறைல கேட்காம குரூப்லே நம்ம வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்லா அது எதுமே பிரச்சன கெடயாது ஆ, நா வேணா ஒனக்கு சே த்து விட்ற பாரு ட்ரை பண்ணி பாரு உனக்கு நம்பிக்கையா இருந்துச்சுன்னா கண்ட்னியூ பண்ணிக்கோ ரொம்ப பெருசா எதிர்பாக்கற அளவு க்கு அமௌண்ட் வர்ல னாலு ஓரளவுக்கு நம்ம தேவைக்கி வரு
ம் ம் இல்லமா ஏனா அது க்குல்ல இதே மாரிதா ஒரு வாட்டி வந்து ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு இதோ ஒரு இதோ ஒன்னு சொல்லுவாங்க அத ஆன்லைன்லேயே வந்து அ இது பண்ற மாரி ஆமா இன்வஸ்மெண்ட் பண்ற மாரி அது வந்துது சோ அது தம் அத வந்து நாங்கல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோன்னா அவ்ங் வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கப்பறோ நம்முள்க்கு வந்து டபுளா தருவாங்க, அப்டின் சொல்லி வந்துது அதுல இது ஏதோ ஒண்ணு ஸ் தெரியு ஸ் சொல்லி போட்டா அ நீயூ இயர் ஆஃபர் அது இதுன் சொல்ட்டு என்னென்னமோ காம்ச்ச சேரி நம்மள்க்கு ஒரு வாட் ஏ வந்து சேரி நால் நாளா நம்போ சும்மா தான இருக்கா சேரி உன்னோர் வாட்டி இன்வெஸ் பண்ணா, ஒரு நாள் கழிச்சி எல்லா க்ளோஸ் ஆயிட்ச்சு
அதா இதுக் கத்தே இதுக்கு இதுக்கு பே இதுத்தா சீன் சின்ன மீன போட்டு பெரிய மீன புடிக் கிறதுன்றாங்கல்ல அது அது நம்ம எப்பயுமே வந்து ஒரே லீடிங்ல போயிட்ருந்தா பரவால்ல திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து உன ஓ டபுளா குட்குறே ட்ரிப்புளா குடுக் க்றே அந்த மாத்திரி சொல்ற எதுவ்மே வந்து நெரந்தரோ கெடையாது ஏமாத்திட்டு அவ சேந்த ஒட்னே என்ன பண்வா சுருட்டிட்டு ஓடி போயிர்வா இப்ப நாம செய்யிற வேலைக் கேத்த மாதிரிக்கு ஒரு கான அமௌண்ட்டு குடுத்தானா செரி ஓகே அது நியாயமா நம்மளுக்கு கண்ட்ன்யூவா வரு இவ என்ன பண்றது சின்ன மீன போட்டு நம்மள மாரி மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு வந்து ஆசைய காட் டி அவ காசெல்லா இது பண்ணிட்டு போயிடுவா அதனால நெறைய ஸ்கேம் இருக்கு
அதுக்கப்பறந்தா இந்த அதாவ்து இந்த டூ இயர்ஸ் பிஃபோர் தா இது நடந்தது அதுக்கப்பறோ வந்து நா ஆன்லைன்ல யே இது பண்ணனுனால்மே பயோ எனக்கு எனக்கு ஆன்லைன்ல வேணாம்ப்பா நம்ம நேர்ல போய் எதுனாலு வாங் கிலா இது பண்ணிக்லா அப்டின் சொல்லி நா ஆன்லைன் ஈவன் இந்த க்ராசரி வாங்கறதுக் கூட நா வந்த ஆன்லைன் யூஸ் பண்ண மாட்டே இப்ப தா நெறைய வந்துரு ச்சே ஆன்லைன் ஷாப்பிங்லா அல்ல கூட நா யூஸ் பண்ண மாட்டே காலியா படிகட்டு விட்டு எறங்கணோமா தெருமுனைக்கு போனோ மா வாங்ட்டு வந்தோமான்ட்டு வாங்ட்டு வந்துருவே
இல்ல அப்டின்னில்ல இப்ப நம்ம ஆன்லைனுல வந்து நம்ம ஷாப்பிங் பண்றோன்னா அது ஒரு அவசரத்துக்கு ஒரு போக முடியாத சு ச்சுவேஷன் அப்படின்னா ஓகே பரவாயில்ல இப்ப நம்மளுக்கு வீட்டுக்கிட்டயே இருக்கா கொஞ்சோ நம்ம வாக்கிங் போய்ட்டு வர மாதிரி இருக் கு நம்ம கொஞ்ச வந்து ரிலாக்ஸா நடந்து போயிட்டு அந்த மாரி பா இப்ப நம்மளுக் கு தேவையானத நம்ம பாத்தே வாங்கிக்கலாமே
ஆஹ் ஆமா
என்ன ரொம்ப வேல பாத்து டயாடாருக்கியோ
இல்ல லேட் நைட் ஆயிச்சி கொஞ்சோ செரி நான் அப்டியே படுத்துட்டு இருந்தே செரி எதுக்கு க்கோ இந்த டவுட் ட்டு செர் யார் கிட்ட கேட்கலாம் இது மண்டயில ஓடிட்டே இருந்துச்சு யாருகிட்ட கேட்கலா இது பண்ணலாம வேண்டாமா ன்னு சொல்லி அப்பறோ உங்க ஞாபகம் வந்துச்சு செரி உ
செரி நீ ஃபாஸ்டிங்ல இருப்பியேன்னு சொல்லிட்டு தான் நானு டிஸ்டரப் பண்ணல செரி ப்ரீயாயிட்டு பேசலா அப்டின்னு தான் நானு காலேப் பண்ல
செரி கல்யாணோ நடக்க போதா அவன் கல்யாணோ முடிஞ்சிருச்சா
இல்ல இல்ல முடிஞ்
இனி முடிஞ்சிருச்ச ஓகே நம்மா ஆள் கெஸ்ட்ட் எல்லாம் வந்திருப்பாங்க
ஆ ஆமா செரியான வேல எங்க ஒரே ஒருப் மாசோ ரெண் மாசமா ஷாப்பிங் பண்ணு அப்டி இப்டின்னு கடைக்கண்ணின்னு சுத்ரதுக்கே கல்யாணோன்னா சும்மாவா
ஆ பரவால்ல ஆமா மேடம் இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணோ முடிச்சட்டீங்க பையனுக்கு முடிச்சட்டீங்க
இன்னொரு பைய இன்னொரு பையே இருக்கா
ம் ம் சேர் சேரி சேர் சேரி நல்லா இருக்காங்களா பொண்ணுமாப் ல்ல
ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு அ இல்ல நாளைக்கு பக்ரீத்துக்கு வர ன்னு சொல்லி சொன்னாங்க ஆ வருவாங்க அவுங்க வீட்ல ஏன்னா இப்ப அவுங்களுக்கு ஃபஸ்ட்ட இதுனால இப்பதானே ரெண்டு நாள் தான ஆவுது
செரி செரி
அவுங்க எப்டி அனுப்புறாங்க என்னன்னு தெரியாது செரி பாக்கலா சொன்னாங்க அனுப்புறோன்னு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா
கத்துக்கிட்டீங்களா
எல்லா அவுங்கவுங்க விருப்பப்பட்ட ஆ நல்ல பைய தான் நல்ல ப நல்ல குடும்போ நல்ல பையே ஆ எதோ அவுங்களுக்கு ஆமாம்மா இப்ப என்னா பா
பாக்க இப்ப இது இல்ல இப்ப இருக்குற ஜென்ரேஷனுக்கு நல்ல பையனா நல்ல பொண்ணா அதுதா பாக்க வேண்டியதாற்கு ற்கு
இல்ல வசதி வாய்ப்பு கம்மியா இருந்தாலு நா நம்ம பொண்ண வச்சு நல்லபடியா பாத்துக்குறனு அதானே இப்ப மெயினு
ஆ ஹா செரி செரி
ஆ இல்லல்ல இல்ல வெளியேதா வெளிய தா சொந்தோல்லா இல்ல வெளியதா
நல்லபடியா முடிஞ்சுதா கல்யாணோ
ஆ இல் கல்யாணோ இல்லல்ல கல்யாணம்னாலே சிக்கலு இதெல்லா இருக் இருந்தா தான நல்லா இருக்
ம் ம் ஆமா விக்கிற வெலக்கி விக்கிற வெலக்கி தங்கோ வேற அவ்ளோ வெலயா இருக்குது
இல்லல்ல அவுங்க வந்து அதெல்லா பெருசா ஒண்ணு கேட்டுக்கிறுல நகை எல்லா இவ்ளோ போடுங்க அவ்ளோ டிமாண்ட் எல்லா கெடையாது யாது நம்ம பொண்ணு க்கு நம்ம செஞ்சா அனுப்பணு அவ்ளோதா நம்மளால முடிஞ்சது
இந்த மாரி கெடைக்கணுமே
ஆமா ஏன்னா இப்ப உள்ளவங்களா வந்து இதே எங் ங்க நம்ம வசதி வாய்ப்பெல்லா பாக் இருக்க மாட்டேன்றாங்களே அவ்ளோ போடுங்க இவ்ளோ போடுங்கன்னு டிமாண்ட் பண்றாங்க அதப்பா அந் தேயா இத பொறுத்த அளவுக்கு நீங்க ஓகே அந் அந்த மார் ரியத் எதுவு இது பண்ணல பொண்ண மட்டு குடுத்தா போதுன்னு சொல்லிட்டாங்க
செரி செரி ஓகே ஓகே நீங்க அங்க நீங்க அங்க இருந்தீங்களா அதே வீட்டுலதா இருக்கிறீங்களா இல்ல உங்க ஆஹ் செரி செரி செரி அங்கேயதா இருக்கிறீங்களா
ஆமா அதே வீட்டுலேயேதா இருக் கே வாங்க வீட்டுக்கு வாங்க ஃப்ரீயா இருக்கும்போது எ எங்க வர வரன்றீங்க வரமாட் டக்கிறீங்க
என்னங்க பண்றது ஒன்னு ஒருத்தனுக்கு எக்ஸாம் முடிஞ்சா ஒருத்தனுக்கு ஆரம்பிக்குது ஒருத்தனுக்கு லீவ் வந்துருது ஆமா
கி கூப்ட்டுருகாங்க
ஆஹ் அடியா யாரு பொண்ணு மாப்ள்ளையா இல்ல
இல்ல இல்ல நம்மள கூப்பிட்டுருக்காங்க ஆமா அதா சொன் அதான் நா சொன்ன இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட க வெளியே எங்கேயாவ்து போயிட்டு வரலா இந்த நம்ம இரு வெயில் போட்டு நம்மள சாகடிக்குதே அப்டின்ன அதோட வாங்க எங்க ஊருக் கு வாங்க நாலு நாள் வந்து இங்க இருந்தீங்கன்னா எல்லா சுத்தி பாரத்துட்டு ஜாலியா இருந்துட்டு போலா அப்டின்னு கூப்ட்ருக்காங்க
ஒகே ஒகே ஒகே ஓகே ஓகே ஆனா இப்பதானே பா கல்யாணம் முடிஞ்சுது செரி நீங்க கல்யாணம் முடிஞ்ச கையோடு எப்டி ஃப்ரீ ஆக முடியு கிட்தட்ட ஒரு பதினஞ்சு ஒரு மாசம் முடிஞ்சு ரியனு இல்லியா
ஆமாமா நம்ம
ப்பாங்க விருந்துக் வருவாங்க இல்ல சரி எல்லா எல்லாரையு எல்லாரையு கேட்டதா சொ சொல்லுங்க
வாங்க வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க பொண்ணு மாப்புளய பாக்குறதுக்கு வாங்க வீட்டுக்கு ஓகேங்ளா ஓக் ஓகே ஓகேமா பாய் ஆ ஓகே ஓகே பாய்